ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு ரொம்ப நல்லா இருக்கே அப்ரோ ஆ காலையில எத்தன மணிக்கு எந்திரிச்சிங்க வீட்டு வேலலா முடிச்சுட்டீங்களா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே அப்டின்னா வந்து நைட்டு வந்து தூங்க வந்து லேட்டாயிருச்சு தூங்க ஒரு மணி ஆய்ச்சு பையன தூங்க வெச்ட்டு கொஞ்ச வேலையெல்லா இருந்ததுனால தூங்றதுக்கு லேட் ஒரு மணி ஆய்ருச்சு அதுக்கப்றோ பையன்கு வேற பிவேர் இருந்தனால அவனுக்கு சிரப் குடுத்து தூங்க வெச்சன்னா அடுத்து மார்னிங் அஞ்சு மணிக்ல்லா எந்திர்ச்டா எந்திரிச்ட்டு என்ன பண்ணான்னா வந்து தூங்காம முல்ச்சுட்டே இருந்தா அதுக்கப்றோ அவனுக்கு பால் குடுத்துட்டு தூங்க வச்சா தூங்கவே மாட்டேன் சொல்ட்டா ஆற்ற மணி வர முல்ச்ட்டே இருந்தா அதுக்கப்றோ எப்டியோ அவன தட்டி குடுத்து அது பண்ணி இது பண்ணி தூங்க வச்சுட்டு அதுக்கப்றோ நா தூங்னே அதனால இன்னிக் காலையில நா லேட்டா எட்ர மணிக்குதா எந்திர்ச்சே நீங்க எத்தன மணிக்கு எந்திர்ச்சிங்க இன்னைக்கி
நா வந்து நேத்து சொன்னன்ல உங்ககிட்ட இந்த மாதிரி ஷாப்பிங் பொய்ட்டு வந்தே அப்டின் சொல்ட்டு அதுவே பர்ச்சஸ் பண்றதுக்கே ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட ஆய்டுச்சு அதனால கால்லா நின்னு நின்னு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு தூங்கினதுமே அதா போன எடுத்தாலே தூக்கமே வ ரமாட்டிது ஆ நம்மளா ஃபோன அதாவ்து தூக்கத்திலே போன வச்சாதா உண்டு போல அந்த அளவுக்கு ஃபோனு பாத்துட்ருந்துட்டு அப்ப என்ன அறியாமைமே தூங்கிட்டே எத்தன மணிக்கு தூங்னேன்னு கூட பாக்கல அதுக்கப்றோ காலையில எங்க அத்ததா என்னய ஒரு ஏழர போல எழுப்பிவிட் டாங்க அப்றோ பையன வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு அ ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு குடுத்தோ அதா கொஞ்ச சீக்கிரமா செய்ய முடியு அப்டின்னு சொல்லிட்டு ஆ அது முட்ட ஊத்தி ஃப்ரைட் ரைஸ் மாரி செஞ்சு கூடுத்து அ நேத்து வச்ச ஆ சேப்பங்கெழங்க வந்து கொஞ்சோ ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த ஆ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்தே அத அவனுக்கு சைடிஷ்க்கு குடுத்துட்டு அவன ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு அனுப்பிட்டு நேத்து வாங்ன திங்ஸ் எல்லா இருந்துச்சு அத எல்லாத்யுமே பாக்ஸ்ல எல்லாத்யுமே எடுத்து வச்சு ட்டு அ வீடு கூட்டிட்டு இப்பதா ஃப்ரீயான நீங்க என்ன சாப்பாடு செஞ்சீங்க இன்னைக்கி
இன்னைக்கு நாங்க வந்து என்ன செஞ்சோ அப்டின்னா வந்து கால்ல நாங்க எப்பயுமே வந்து கஞ்சிதா அதாவது கஞ்சினா வந்து நீங்க நெனைக்கிற மாரி பழைய சோர் கெடையாது ஒரு ஒரு நாளு ஒரு ஒரு கஞ்சி சாப்டுவோ அது என்னன்னா கவுனி அரிசு கஞ்சி செகப்பரிசி கஞ்சி செகப்பு கவுனி கருப்பு கவுனி அப்றோ வந்து ஒரு நாள் வந்து கம்பங்கூழ்ழு இன்னொரு நாள் வந்து கேப்பக்கூழ் ஒரு நாள் இட்லி அப்றோ வந்து சண்டே வந்து பூரியாவது பொங்கலாவது இந்த மாரிதா நாங்க வந்து டைம் டேபிள் வச்சு காலையில வச்சருவோ அதுக்கப்றோ இது கூட வந்து டெய்லி ஒரு முட்ட அவுச்சிப்போ முட்டை பிளஸ் வந்து நெல்லிக்காய் சாரு குடிப்போ அப்றோ வந்து முருங்கைக்கீரசூப் குடிப்போ அப்றோ டெய்லி கால்ல வந்து வெந்தய தண்ணி வெந்தய ஊற வச்சு சாப்டுவோ அப்றோ டெய்லி அஞ்சு பாதாம்பருப்பு சாப்டுவோ இதெல்லா சாப் ட்டு கால்ல இவ்ளோது வந்து ப்ரேஃக்பாச்ட கால்ல நாங்க எடுத்துப்போ இது போக என்ன பண்ணுவோனா டெய்லி ஒரு ஒரு பயர அவுச்சு வச்சிருவோ காலையிலேயே இந்த சுண்டல் கருப்பு சுண்டல் ஆர் வெள்ள சுண்டல் அதுக்கப்றோ வந்து பட்டாணி இல்லாட்டினா வந்து கடல இருக்குல்ல பீனட் அது இது ஏதாது வச்சி எல்லாத்துலியு கொஞ்சோ கொஞ்சோ இத வந்து எங்களோட மானிங் பிரேக்ஃபாஸ்ட்டா நாங்க எடுத்துக்குவோ
பரவால்ல பரவால்ல நீங்க சொல்றது எல்லாமே ஹெல்தி ஃபுட்ட தான் இருக்கு ஆனா இப்போ பைய வந்து நீங்க கொஞ்சோ குட்டி பையனா இருக்கறனால உங்ளுக்கு அந்த அவன ஸ்கூலுக்கு அனுப்புறது அ அனுப்புற வேலை இல்லாதனால நீங்க ஈஸியா எந் இந்த மாதிரி செஞ்சு சாப்ட்டுக்குல்லா இதுவே நம்ம பைய கொஞ்சோ வளந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புற ஸ்டேஜ்ல்லா வந்துருச்சுன்னா அவுங்களுக்கு சாப்பாடு செஞ்சு லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணி குடுக்கு போது கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு வேல பாக்குறது ஆ நீங்க இப்போ சொன்னீங்கல்ல நெறைய பிரேக்பாஸ்ட்க்கு டைடேபிள் போட்டு வச்சிரு ஆனா அப்பெல்லா அதெல்லா நம்மளா ஃபாலோ பண்ணவே முடியாது அந்த மாரி இருக்கு நானு முன்னாடி எ பைய எல்லா கொழந்தையா இருக்கு போது கேரட் ரைஸ் ஸு அந்த மாரி எல்லா செஞ்சு குடுப்பே இப்ப பாத்தீங்கன்னா அவுங்கள சமாளிக்கிறது பெரிய விஷியமா இருக்குது அ படிக்க வைக்க ஸ்கூலுக் கு கிளப்பு விட்ட அதுலயே நம்ம பாதி டயர்ட் ஆயிருவோ போல அதனால என்ன சாப்பாடு கால்ல செய்யறமோ அதையே நாங்களு சாப்ட்டுட்டு நைட் மட்டு டிஃபன் சாப்ட்டுக்கிறது பா பசங்களுக்கு காலையில தோச ஊத்தி லஞ்சுக்கு குடுத்துறது
நாங்களு அப்டிதா மேபி நீங்க சொல்றது இன் பஃயூச்சர்ல வேணா நடக்கலா எங்களுக்கு இது ஆ குட்டி பையங்கறனால அவனுக்கு வந்து இ இட்லியோ தோசையோ ஆ நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ நாங்களு அப்டிதா நீங்க சொன்ன மாரி வேணா இன் பஃபியூச்சர்ல வேணா இப்டி ஆகற வாய்ப்பு இருக்கு அ குட்டி பையங்கிறனா அவனுக்கு இதெல்லா நாங்க குடுக்க முடியாது இல்ல அதனால என்ன பண்ணோம்னா அவனுக்கு எப்போது மாவாட்டி வச்ட்டு அவனுக்கு வந்து இட்லியோ தோசையோ காலையில பாலு இல்லாட்டி தேங்கா சட்னி இல்லாட்டி தக்காளி சட்னி ஏறாவது ஒரு சட்னியை போட்டு அவனுக்கு அந்த சாப்பாடு குடுத்துருவோ
சரிங்க தோழி
நீங்க மத்தியோ என்ன சமைச்சீங்க
அதா காலலே சேத்து சமைச்சாச்சு அதாவுது நேத்து ஹஸ் ஸ்பன்ட் சொன்னாங்க சிக்கன் எடுத்துட்டு வரே நா சொல்லியிருந்தேல உங்களுக்கு நா ஞாயிற்றுக்கிழம அந்த மாரி கோயிலுக்கு போறதுனால நான்வெஜ் சமைக்க மாட்டோ அப்டின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல அதனால ஹஸ் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் இன்னைக்கி எடுத்து தரேன்னு சொன்னாங்க அவுங்களு மே டயர்ல தூங்கிட்டாங்க அதனால ஏற்கனவே இந்த புளியோதர சாறு செஞ்சு ஃபிரிட்ஜ்ல வச்சிருந்தோ ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி செஞ்சது இருந்துச்சு அதையே இது ஆ கெளறி சாப்பாடு செஞ்சு புளியோதர செஞ்சுட் டு புதினா தொவயல் மட்டு அரச்சு வச்சிருக்கோ அத தா லன்ச்சுக்கு
ஆ நல்ல சாப்பாடு தா புளியோதரைக்கு புதினா தொவையல் காம்பினேஷன் நல்லா இருக்கு ஆனா எனக்கு என்னன்னா புளியோதரைக்கு வந்து தேங்கா தொவையல் நல்லா இருக்குனு நா ஃபீல் பண்ணுவே
ஆமா கண்டிப்பா அது நாங்க அதாவுது தேங்கா துவையல்ன்னு வைக்காம சட்னி மட்டுந்தா வச்சுக்குவோ அதாவது இட்லி தோசக்கி அ இந்த தேங்கா தொவையல் அதிகமா யாரு இங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அது வச்சாலு ஆ வேஸ்ட்டா கீழ தூக்கி போடுற மாரிதா இருக்கு இந்த புதினா தொவையல்னா எல்லாருமே சாப்பிட்டு காலி பண்ணிருவாங்க அதனால அதுதா மேக்சிமம் வந்து புளியோதரைக்கு நாங்க செய்யறது நீங்க மதியோ என்ன லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலானு இருக்கீங்க
நாங்க என்ன ப்ரிப்பேர் பண்றோம்ன்னா நேத்து வந்து நாங்க இங்கே வந்ததுனால நான்வெஜ் எடுத்திருந்தோ ப்ளஸ் ஸ் வந்து எங்க அம்மா வந்து வெஜிடேரியன் அதனால அவங்களுக்கு பருப்பு ரசோ வச்சு ஆ இது அது என்னது பா அது என்னது கறுவாடு கூட்டுருந்துச்சு கருவாடு குட்டயே போட்டு சாப்புட்டுட்டாங்க அதனால பருப்புரசோ வந்து அப்டியே இருந்துருச்சு அதனால நான் என்னா பண்ணேன்னா நைட்டு பருப்ப வந்து சூடு பண்ணி பிரிட்ஜல எடுத்து வச்சுட்டே எடுத்து வச்சுட்டு கால்லே இப்ப அத சூடு பண்ணி எடுத்து வெச்சுட்டே நேத்து வச்ச பருப்பு ரசோ அப்டியே இருக்கு வச்சுட்டு தம்பிக்கி வந்து அவே வந்து ரசௌ ஊத்தி சாப்பிட்டுக்குவா அதனால அவனுக்கு ரசோ சாதம் குடுத்துட்டு நாங்க பருப்பு சாதோ வச்சு சாப்ட்டுட்டு அப்பறோ வந்து காய் வந்து இது இருக்கு அது என்னாது முட்டக்கோஸ் கொஞ்சோ கடந்துச்சு அந்த கு முட்டக்கோச வந்து பொறிக்கிச்சுட்டு அப்புறோவந்து தேங்கா தொவயல் வச்சுக்கலான்னு சொல்ட்டு பிளான் இதுதா எங்களோட மதிய பெ பெருசா எதுவு கெடையாது நேத்து இருந்துச்சு மிச்சோ அத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலா எதுக்கு வேஸ்ட் பண்ட்டு எவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோ அதுவுல்லாம ஃபுட்ட வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல அந்த காரணத்துனால நேத்து வச்சத இன்னைக்கி வச்சு சமாளிச்சுக்கலான் சொல்ட்டு நாங்க இந்த பிளான் வச்சுட்டோ
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தா இப்போ நறையா வீட்ல பாத்தீங்கன்னா அ சாப்பாடுல்லா நறைய சமச்சு வச்சு கீழேல்லா போடுவாங்க அதெல்லா பாக்கவே ரொம்ப கஷ்டமாருக்கு ஏன்னா எவ்வளவோ பேரு சாப்பாடே இல்லாம எல்லா நெறைய பேரு இருப்பாங்க நாங்களுமே பாத்தீங்கன்னா முன்னா எல்லா நறய சாப்பாடு வந்து நறய மிஞ்சிரு அதெல்லா கீழ தா கொட்டுவோ அதுக்கப்புறோ இப்பதா இப்ப கொஞ்சோஎடையில கொஞ்சோ ரொம்ப கஷ்டமாருந்துச்சு அப்பதா இது பண்ணிட்டு இ இப்ப பாத்தீங்கன்னா அ அதாவது சாப்பாடு வந்து தேவையான அளவு மட்டு வடிச்சுட்டு வே பத்தல அப்படின்னா திரும்ப கூட நாம்ம சாப்பாடு செஞ்சுக்குவோ அ கீழ போட வேணா அப்படின்ற மாரி ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதே மாதிரி இப்ப கொஞ்சோ ஃபாலோ பண்றதுனால இப்ப எதுவுமே அதிகமா நாங்க கீழ போடுறது இல்ல சாப்பாட முன்னால்லா பாத்தீங்கன்னா ரொம்ப கொட்டுவோ ஆ அதுக்குதா என்னமோ எடையில கொஞ்சோ கஷ்டமாயிருச்சு ஆனா இப்ப வந்து கொஞ்சோ மிச்சோ அதாவது கரெக்ட்டா சமச்சிர்ரது வீட்ல வந்து பத்துற அளவுக்கு அப்டி பத்தலைனாலு ஆ சாப்பாடு வந்து கொஞ்சோ செஞ்சுக்குருவோ அந்த மாதிரி இப்ப வந்து கொஞ்சோ கொண்டுட்டு வந்தாச்சு
இங்க எப்பிடின்னா வந்து கொழம்பு காய் இது கூட வேஸ்ட்டாகு பட் வந்து சாதோ வந்து வேஸ்ட் டாகாது ஏன்னா வீட்டுக்கார் வந்து டெய்லி பழைய சோறு குடுத்தா கூட சாப்ட்டுருவாங்க காலையில அதனால சாதோ இருந்துச்சுன்னா நா தண்ணி ஊத்தி வச்சிருவே தண்ணி ஊத்தி வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஆம்லேட்டோ இல்ல வெறு அ அதன்னது டபுள் பாயில் முட்ட அத போட்டு குடுத்த போது சோறு காலியாயிரு அதனால வந்து சாதோ வந்து வேஸ்ட்டாகாது ஆனா வந்து கொழம்பு காய்ங்கிம்பது வேஸ்ட்ட் தா ஆகுது வேற வழி இல்ல காய் கூட நைட்டு சாப்ட்டுக்கலா கொழம்பு வந்து மிச்சோருந்தா எதுவுமே பண்ண முடியாதுல ஏன்னா நம்ம வந்து கால்ல கூழ் சாப்புர்றோ ஏதாவது இட்லி தோசையினா கூட நம்ம நேத்து வச்ச கொழம்பு வச் ச சாப்ட்டோம்னா காலியாயிரு அதனால வந்து கொழம்பு வந்து டெய்லி மிச்சோதா ஆகு வேற வழி இல்லாம கீழ தா ஊத்திக்கிட்டுருக்கோ
ஆமா ஆமா சரி நீங்க சொல்றது சரிதா ஆமா நீங்க பையேருக் கான் சொன்னீங்க இப்போ பையன வச்சுட்டு நீங்க வீட்டு வேலெல்லா பாத்துருவீங்களா எப்பிடி சமாளிக் கிறீங்க உங்க ஹெல்ப்க்கு யாரு கூட இருக்காங்களா ஆள்லா இருக்காங்களா
அ இருக்காங்க மாமியார் கூட இருக்காங்க அவங்க வந்து பையன பாத்துக்கிட்டு சமையல் வேல பாத்துக்குவாங்க நா வந்து பாத்திர வெலக்கறது இந்த வீடு கூட்றது துணிக்காய போடுறது அந்த வேல எல்லா பாத்துப்ப இன்னிக்கு கூட தா கால எந்திரிச்ச உடனே குளிச்சிட்டு துணிய வாஷிங் மிஷின்ல போட்டு விட்ட அது துவச்சு முடிச்சிருச்சு இந்தா இப்ப கொஞ்ச நேரத்து முன்னாடி போய் காய போட்டு வந்தே இனி சாயந்தர அத காஞ்சு முடிஞ்சவுனே அத எடுத்து மடிச்சு எடுத்து வச்சிருவ அயன் பண்ற துணிய தனியா பிரிச்சு வச்சிருவ அவ்ளோதா என்னோட வேல
சரி சரி ந நானுமே பாத்தீங்கன்னா துணிய காய துவைக்க துவைக்க இருக்கு மடிக்கிறக்கு இருக்கு அ இந்த சண்டேனாலே ரொம்ப பிஸி பிஸி ஆயிருவோ எல்லாருமே வீட்டுல இருப்பாங்க அ நமக்கு வேல இருந்துட்டே இருக்கும் ஓ இந்த மாரி அதனால வந்து அந்த வேலை எல்லா கொஞ்ச பெண்டிங் ஆயிடுச்சி அ ஒரு மதிய போலதா ஒரு ஈவ்னிங் அதாவது மதியமே சுத்தமா முடியாது ஏன்னா துணிய போய் மாடியில மொட்ட மொட்டமாடியில காய போடணு பயங்கர வெயிலா இருக்கு அதனால நா சாயந்தர ஒரு நாலு மணி அந்த டைம்ல போயி மாடி வாஷிங் மிஷின் போட்டு விட்டுட்டு வந்துட்டன்னா அப்டியே நா துணிய அங்கேயே காய போட்டு ட்ருவ ஆனா இங்க இப்ப என்ன பிரச்சனைனா சாயந்தர ஆன வுன்ன ஒரு மாரி மேக இருட்டிட்டு மழை வர மாதிரியே இருக்கு அதனால துணிய தொவச்சு ஈரத்துல திரும்ப அது ஈரமாகுமே அப்டின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு சரி பாப்போ
அதனாலதா நா இன்ன பண்ணேன்னா வந்து இப்பவே வந்து துணிய காய போட்டுட்ட அ தொவைக்க கால்ல போட்டோம்னா நம்ம ஒரு பத்து மணிக்கு போட்டோம்னா அது ஒரு ஒரு மணி நேரம் ஓடிடு பதினோரு மணி முடிஞ்சிருச்சு முடிஞ்சவுனே ஒரு பதினொன்னே கால் பதினொன்ற மேல போய் காயப்போட்டு வந்தன நம்ம சாயந்திர ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ம ரெண்டு ம நேரதத்துல துணி ஃபுல்லா காஞ்சிடு ஒரு நாலுணி அபடி போய் மழை பெய்ற மாதிரி இருந்துச்சின்னா டபக்குன்னு போய் எடுத்துட்டு வந்துட்டோம்னு வைச்சிக்கோங்க அந்த வேல முடிஞ்சிரு இல்லாட்டி அது வேற துணி துவைக்கணு மடிக்கணு அப்டின்னு சொல்லிட்டு அந்த வேல பெண்டிங் நின் னுட்டே இருக்கும்
ஆமா தோழி சரி அ இன்னிக்கு நீங்க என்னன்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டீங்க நானு கொஞ்ச எனக்கு வேல இருக்கு அதுக்கப்பற நா அப்பற கொஞ்ச லேட்டா உங்களுக்கு நா கால் பண்ணவா வேலய முடிச்சுட்டு ஓகே தேங்க்யூ
ம் பாய்